வணக்கம் தோழி பேசுங்க ஆ நல்லமா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்
நாங்க நாங்கள் நலம் க்கோம் தோழி சொல்லுங்கத்
சொல்லு தோழி என்ன சாப்ட்டா தோழி நீங்க
ஆ சாப்ட்டாச்சிங்க தோழி
ம் என்ன சமையல் தோழி இன்னிக்கி
ரசம்
சாம்பார் சாதமா தோழி அப்படியா தோழி நா வந்து அ மட்டன் சுக்கா சாம்பாரு முருங்கைக்காய் சாம்பார் வச்சேன் தோழி இன்னிக்கி நா ம் நீங்க எப்டி தோழி பண் ஆ போலாந்தோழி நீங்க எப்டி செய்றீங்க சாம்பார் சாதம்லா எனக்கு அப்டி தெரியாது சொ செய்றதுக்கு
ஆ தோழி நா கொஞ்சோ டிஃப்ரெண்டா செய்வே அ ஆனா எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு அது ரொம்ப புடிக்குத் தோழி நா பண்ற சாம்பார் கொஞ்ச கல்யாண சாம்பார் மாரி இருக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க எம் பையனுகெல்லா சாம்பார் தொட்டு சாப்ட கூடாது சாதத்துக்குள்ள சாம்பார் இருக்கணும் சாம்பார் குள்ள சோறு இருக்க கூடாது ஸ் சாம்பார் நிறைய இருக்கனும் கண்டிப்பா தோழி கண்டிப்பா அ ஆஹ் தோழி இப்போ நான் வந்து பருப்பு சாதம் சாம்பார் வைக்கிறதுக்கு ஆஹ் நம்ம த துவரம்பருப் கொஞ்சோ பாசிப்பருப்பு ஆஹ் லைட்டா ஆமாசத் தோழி அதாவது ரொம்ப அதாவது நிறைய சேக்க மாட்டேன் துவரம்பருப்பு நிறையா இருக்கும் பாசி வெறுப்பு கொஞ்சோம் ஒரு கைப்படின்னு சொல்லுவோம்ல சும்மா அப்படி கொஞ்சம் அள்ளிப்போடுவோம்ல ஆ அந்த மாரி
நீங்க பாசி பருப்பு போடுவீங்களா தோழி யோ அப்ப துவோரம் பருப்பு எவ்வளவு போடுவீங்க தோழி நீங்க நூத்தம்பது போடலாம் நீங்க நூத் அவ்ளோ செய்றதுக்கு எத்தனை பேரு சாப்பிடலாம் தோழி
ஆஹ் தோழி இது வந்து எப்படின்னா பருப்பு கொஞ்சம் நிறைய இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ந இப்ப நாலு பேர் சாப்பிடும்னா எப்படியும் காக்கிலோ பருப்பாது போட்டா தா நல்லாருக்கு தோழி சாம்பார் தானே நம்ம மேல தண்ணி மாதிரி வரக்கூடாது கொஞ்ச ஆமா கொஞ்ச இதா இருக்கணு இல்ல திக்கா இருக்கணும் ஆ ஆமா ஆமா தோழி சாம்பார் அப்படி கெட்டியா இருக்கணும் அதே நேரத்துல கொஞ்சமா தா வைக்கணும் நெறைய தண்ணி எல்லா விடக்கூடாது தோழி அதே மாதிரி குக்கர்லே ஆமா தோழி கண்டிப்பா தோழி நம்ம கல்யாண சாம்பார் எப்படி கெட்டியா அப்டி கொண்டு வந்து ஊத்துறாங்க தெரியுங்களா தண்ணி மாரி ஓடாது அந்த மாரி ஆஹ் கொஞ்ச கெட்டியா தா வைக்கிற அது குக்கர்லதா தோழி வெக்கணும் அந்த இதுல எல்லாம் வெக்க கூடாது
அப்படியா தோழி சரி தோழி நீங்க எந்த மாதிரி செய்வீங்க சொல்லி சொல்லுங்க தோழி கொஞ்சம்
இப்டி போட்டுக்கிறது தோரம்பருப்பு ஒரு காய் கிலோ போட்டுக்குவோ ரெண்டையும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கிட்டு அதஅத ரெண்டு அலசு அலசி அதுக்கப்புறம் குக்கர்ல வெச்சு அதுல ஒரு ஒரே ஒரு தக்காளி ஒரு அஞ்சு பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஆ சின்ன வெங்காயம் போட சொல்லுவாங்க நா கொஞ்சம் பெரியவங்காயம் தா போட்டுக்குவே நானு ஏன்னா அப்போதைக்கு என்ன இருக்
ஆஹ் சின்ன வெங்காயம் போட்டு அது சுவைய தனி சொல்லுவாங்க தோழி
போடலாம் தோழி நம்ம அது சாம்பார் உத்தைல பத்
அப்படியே அதுக் மேல மேல் ம் ஆமா மேல் தோல மட்டும் தா எடுப்பாங்க
ஆமான் தோழி அப்டியே போடணும் கட் பண்ண கூடாது முழுசாவே போடணும் தோழி ஆஹ்ஹஹஹா அத கடையும் போது அது குக்கர்லதான் கிறோம் நல்லா வெந்துரும் பூ போல வெந்துரு இ இருந்தாலும் ஒரு கடையில் இப்டி கடைய சொல்லுவாங்க அப்ப அந்த வெங்காயம் வந் து ஒன்னு ரெண்டா தான் மசியும் நல்லாருக்கும் அது ஒரு மாரி சாப்பர்ரதுக்கே நல்லா இருக்கு அப்ப இந்த மாரி ஆம்மான் தோழி ஆம்மான் தோழி கொஞ்சம் அந்த நல்லாருக்கும் தோழி கொஞ்சம் அந்த ஒரு பூண்டு ஆஹ் இது பெருங்காயம் ரெண்டு கொத்தமல்லி அது போடுவே தோ போடுவே தோழி மஞ்ச தொழு ஜீரகம் எல்லாமே போடணும் தோழி ஆஹ் வேக வைக்கிறதுக்கு வச்சுட்டு ஒரு மூணு விசில் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும் தோழி அடுத்து அதே குக்கர்லேயேதான் எண்ணெய விட் ட்டு வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாவே போடணும்
ஆம் வெந்தயம் போட்ட கொஞ்சம் கசக்கும்ன்னு சொல்லுவாங்கள்ள தோழி
கொஞ்சம் நல்லா போட்டு வச்சீங்கன்னா செம்மையா இருக்கும் அதுக்கு முன்னாடி இன்னொரு மெத் தட் சொல்ல மறந்து டேன் தோழி அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ந நம்ம வ மல்லி இருக்கு தெரியீங்களா வர மல்லின்னு சொல்லுவாங்க நம்ம அரைக்கிறதுக்கு முன்னா அந்த வர மல்லி கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் இதெல்லா கொஞ்சோ பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்து மிக்சில பொடி பண்ணி வச்சுக்கணு தோழி சாம்பார் எறக்க போம்போது அது கொஞ்சோ போடணு
அப்டியா தோழி அது உங்களோட தனி ஸ்டைல் நீங்க செய்ற த ஸ்டைலா தோழி அது
ஒரு இதுல பாத்ததுதான் சி தோழி ஆஹ் நல்லா இருந்துச்சு அது அந்த நல்லா இருந்துச்சு செய்முற புடிச்சு இருந்துச்சு ஆம்மா அதுல இருந்து அது தே மாரியே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் தோழி மத்தபடி எண்ணய ஊத்தி க வெந்தயம் ரெண்டு கடுகு ஜீரக கம் போட்டு நல்லா வ பொருஞ்சதுக்கப்பரம் க கருவப்பல கொத்தமல்லி போட்டுட்டு வெங்காயம் தக்காளி அதயும் போட்டு வன்க்கிட்டு காய் என்ன நம்போ வச்சுருக்குருமோ அந்த காயயும் அது லயே அலசி வச்சு ரெண்டு வணக்கு அந்த எண்ணெயிலயே நல்லா வணக்கிட்டு சக்தி சாம்பார் பொடி தான் போடுவே சி தோழி நா அரைச்செல்லா வச்சுக்கிறதில்ல சாம்பார் பொடி மட்டும்தான் மெளகா தூள் போட மாட்டேன் மஞ்சத்தூள் ர கொஞ்சம் போட மாட்டேன் அந்த ச ச சாம்பார் பொடியே கொஞ்சோ உரைக்கு ஆமாந் தோழி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு தோழி அப்றோ கொஞ்சோ மல்லித்தூளு ஒரு ஸ்பூன் போட்ருக்கே நம்ம வர மல்லி போட்றோ அது தூள் லைட்டா போட்றோ ஆனா மல்லித்தூள் நா ஒரு ஸ் உம் போட்டுபே மல்லிதூள் கொஞ்சோ போடுவே இதெல்லா போட்டு ஒரு கெளரி களயிட்டு அதுகப்றோ நம்ம பருப்பு கடஞ்சி வச்சிருக் கொண்ட அந்த கடசெல்லா அதுல ஊத்திட்டு கொஞ்சோண்டு புளி அதையு அந்த அந்த பருப்ப ஊத்திட்டு ஒரு கொதி வர மாரி இருக்கு அப்ப வந்து இந்த புளிய கொஞ்சோ புளிய கொஞ்சோ கரச்சி வச்சிரு க்கோல அதையு ஊத்தி மிக்ஸ் பண்ணி மூடி வெச்சர்ணு ஆமா தோழி ஒரு ரெண்டு விசில் வந்ததுகப்றோ பாத்திங்னா நல்லா கெட்டியா இருக்குந் தோழி பாக்கறதுக்கே உங்ளுக்கு வேற தண்ணியே எக்ஸ ஆம்மா ஆமா காய் வேகணு காய் வேகணுல தோழி
அது அதுக்கு தனியா விசில் விடறதில்ல
ஆஹ் காஹ் ஆமா ஆமா ஆமா
அப்படியா தோழி அது நம்பெலா செய்யுற டைம்ல அது தனியாதா அத வேக வச்சு அதுவு தனியா வேக வச்சு ரெண்டு சேத்து வெச்சு ஒரு கொதி குடிப்போ அவ்ளோதா ஆமா தோழி நாங்க அது தனியா வ இது வதக்கி வச்சு அது விசில் தனியா குடுப்போ இதுக்கு தனியா குடுத்து அதுக்கப்பறோ ரெண்டு சேத்து ஒரு கொதி குடு
இது நேரோ கொஞ்சோ ம் இது நா முன்னாடியே நம்ம தாளிச்சர்ரோல தோழி அதனால தாளிப்பு நா முன்னாடியே குடுத்துருவே அதுகப்றோ வெங்காய தக்காளி வணக்குறோ காயையு போட்டு வணக்குறோ அதுல இந்த க ஆமா வணக்கி கிட்ட அருக்கைல அந்த பருப்ப கடஞ்சி வச்சிருக்க பருப்பயு எடுத்து இதுல ஊத்தி ட்டு அப்போ ஒரு கொதி வரு தோழி அப்ப அந்த புளிய கரச்சி வச்சிருக்றத அதயு ஊத்திட்டு மூடி போட் டு வச்சிருவோ ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்றோ எறக்குனோனா அந்த ம மூடிய மட்டு கழட் டிட்டோனா அந்த பொடிய போட்டு மேலால தூவிவுட்டு
ம் அப்டியா தோழி நீங்க மல்லி மேல தூவ மாட்டிங்களா மல்லி சலம்
மல்லித்தழையு தூவலா தூ அது நா முன்னாடி இது தா தாளிக்கும் போதே அதெல்லா போட்டுருவே தோழி நானு நா அதனல மேல போட மட்டே நா ம்மா தோழி அப்ப அந்த நா வ வ அரச்சி வச்சிற்க அந்த பொடிய மேலால தூவிடு நல்லா ஒரு கெலரு கெல அந்த சூ ட்லயே அந்த மணோ அந்த வாப் பச்ச வாசன அந்த ஏற்கனவே நம்ம வருதுட்டோ இருந்தாலு இப்ப அந்த மேல போட்ருகுறனால அந்த வாஸ் போயிராத சூட்லீ ஹிட் அதுகப்றோ நீங்க சாம்பார் போட்டு சாப்ட்டிங்கனாக நம்ம இந்த கல்யாண வீடு இந்த ம் ஐயர் வீடுங்கலெல்லா வப்பாங்கல
ஆமா தோழி
சாம்பாரு நல்லா வாசமா இருக்கு தோழி அது வந்து
அப்டிய தோழி எங்க வீட்ல அப்டிதா தோழி ஆ செரி தோழி கண்டிப்பா தோழி நா ஒரு நாள் கண்டிப்பா செய்ற தொழி உங்களுடன் ஆ இது நல்லா இருந்துது தோழி நீங்க சொன்ன விதம் கூட ரொம்ப புடிசிருந்து எனக் க உங்களோட பேசுனது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி தொழி
தோழி டயம் ஆயிருசிங்கள நேரா வந்துருசிங்களா
இல்ல தோழி நா பேசலா தோழி இன்னொரு டைம் இருக்கு தோழி அம் பேசலாம் தோழி அ சொல்ற தோழி மித் ஆ நா மட்டன் சுக்கா சொன்னது ம்ப ஈசியா மெத் தோழி செஞ்சே நா வெளியில களம்புற மாதிரி இருந்தது அதுனால கொஞ்சொ சீக்கிரமா அது முடிக்கிற மாதிரி இருந்ததுனால நா ஈஸியா பண்ணிடே தொழி மட்டனு கல் கழுவி வெச் ச்சி ஒரு மூண்தளத கல் கழுவி வச்சே கழுவிகு சைட்ல வச்சிட்டு குக்கர ச்சி கொஞ்சொ எண்ணெ அதுல போட்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயொ ரெண்டு தக்காளி கொஞ்சொ பொடிசா நறுக்கி அத கொஞ்சொ லைட்டா வதகி அதுல கருவேப்பில தூவி அதுகப்பறமா இஞ்சூ ஆ இது இன் ஞ்சு அது இது இருக்கு பூண்டு விழுது இருக்குல்ல ஆமா அது விழுது கொஞ்சொ போட்டு அதுல லைட அத வதக்கி அதுக்கபறமா மட்டன் கழுவி வச்ச மட்டன எடுத்து அத கொஞ்ஜொ ஒரு ரென்டு வது க்கி வதகி அதுல அப்றமா ஏ இது மஞ்சதூளு மிளகாதூளு கரம் மசலா உங் உங்களு கிட்ட மட்டன் மஹ் தலா அந்த மாதிரி இருந்தா அதுவு பொட்டுக்கலா இல்லன்னா நீங்க விட் ட்ல செய்வாங்கள அரச்சு வ பங்களம் மசாலா அது அது போட்ட கூட அதுவு நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டா வரு அது போட்டு கொஞ்சோ வதக்கி அது உ தக்காளி வெங்காய எல்லாம் நல்லா மசிச்சு வர வ வ வெடத்துல எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஒரு க்ளாஸ் தண்ணி போட்டு ஆமா போட்டு ஆஹ விசில் போட்டா போதும் ஒரு நாலு விசில் போட்டா நல்லா வெந்து அதோட டேஸ்டே தனியா இருக்கும் தோழி நீங்க பண்ணுபாருங்க தோழி
அத செஞ்சுட்டோன்ற ஒரு மன திருப்தி வருது தோழி
ஆமா தோழி நீங்க அது ஒரு ரொம்ப நேரமு எடுக்காது உங்கள்க்கு ஒனர் குயிக்கா கொஞ்ஜொ சீக்கிரமாவே முடிச்சுரு அது எங்கயாவது வெளியில கெளம்பற டைம்ல இருந்தீங்க அப்டியே அப்டியே சிக்கனுக்கு யூஸ் பண்ணலா இது இது கோழி கறிக்கு நீங்க யூஸ் லா பீஃப் கறிக்கு நீங்க யூஸ் பண்ணலா இது செய் இந்த இந்த செய்முற நீங்க செஞ்சு பாத்து சொல்லுங்க
கண்டிப்பா தோழி நா இன்னக்கி எ பைய வந்தது அது அப்றோ அவ சொல்லிட்டு தா இருக்குறா பீஃப் அந்த மாரி செய்யணுமா அப்டின் சொல்லிட்டு ஆனா நாங்க இன்னு செஞ்சதுல்ல அது ஆனா செஞ்சு பாக்கறே டிரை பண்றே தோழி நானு
அப்படியா தோழி உங்களோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி தோழி
ஓ கண்டிப்பா தோழி நமக்கே ஒரு சமையல் குறிப்புல திருப்பி நெறைய ஏதோ கத்துக்கிட்டோன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு தோழி உங்கள்ட்ட பேச பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தோழி நன்றி தோழி நன்றி நன்றி ஆ வணக்கம் தோழி